ப்புதா
உம் சொல்லுங்க நன்றிய
ந்ததா இர்க்கோ நீ என்னான்ற
நா சாப்ட்டு சும்மா படுத்துறுக்கேன்
உம் உம் நா இன்னு வீட்டுக்கே போகல இங்கெதா இருக்கே
உனக்கு யாருமே என்ன மாரி ஃபோனே பண்லயா
ம்ஹும் ஏ மாமியார் மட்டு ஒ ரு தடவ ஃபோன் பண்ணுச்சு நா ஒரு தடவ ஃபோன் பண்ணி நா ஒரு தடவ ஃபோன் பண்ணி கேட்டே பேஸ்னே அதோட இருக்குது
இப்ப ஃபோன் பண்ணி நீ பேசு என்ன ஏது பேசுனீங்ளா எதுமே
இன்னைக்கெல்லா பேசமாட்டாஹ அவுங்க லீவாருக்கும்போதெ பேசணுனு அவெல்லா சொல்லிட்டா
லீவா எப்பொ எப்போ
அங்க இப்ப இப் ப வந்து உம் எனக்கு ரொம்ப எப்புடி இத இது பண்றதுன்னே ஒரே கொழப்பமாருக்கு எல்லார் தைரியமால்லா முடிவெடுக்குறா எனக்கு ஏ அந்த மாரி ஒரு இதுவே வரமாட்டெகிதுன்னே தெர்லல
அதுக்கு நீ வந்து தைரியமா இல்ல அதுனால
தைரியமா இல்லைங்கறத தவிர எங்கிட்ட போனா சரியா இருக்கும்னே தெரியாம ஒருத்து வர்ர மாரி இருக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணிருக்கலாமோனு வரும் அப்படி பண்ணா இப்படி பண்ணிருக்கலாமோனு வருமோனு ரெண்டு பக்கமும் எனக்கு யோசனையா இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லி கொலப்புறாகளா என்னைய அதனால எனக்கு ஒரே கன்பியூசனா இருக்கு
‌உ மனசுக்கு என்ன தோணுதோ அத பண்ணு
எ மனசுக்கா ஏ மான்சலயுமே ரெண்டு விதமாதான் ஓடிக்கிட்டு இருக்கு
அதான் அப்ப நீயே தெளிவா இல்ல
அதத்தான் சொல்றேன் நானே தெளிவால்ல தான் சொல்றேன்
உம் ஒண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி
எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அத அத அந்த அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கும் அது சரியா வராதுந்தே தோணுது எனக்கு நானா அது வந்தான் பேசிக்கணும்னு தோணுது இங்க இருந்து பேசி வசிட்டு முடிவு பண்ணிட்டு போவமா இல்ல அங்க போயே பேசுவோமா அதுதான் நான் யோச்சுக்டே இக்கேன்
அங்க போய் பேசினா என்ன இத்தன் நாள் என்ன பேசி கிழ்ச்சியா
மே இவு எல்லாமே பேசுறேன் சொல்றாகல்ல சேந்து அப்டியே பேசவே முடிவெடுப்பமா அப்டின்னு யோசிக்கிற
நீ இங்யே இருந்து உங்க ஹெல்ப்பண்ணாத மாத்ர சாப்பறங்கற மாத்ர சாப்பிட்டு நான் வர
அத எல்லார எல்லா கூப்பிடுறதெல்லா எனக் உடன்பாடுல்லா வேண்டா விட்டுட்ட ஆ இங்க பேசிட்டு மட்டு போவோம்னு நெனைக்கிற அதுட்ட ஃபோன்ல ஏதாதது பேசிட்டு ஒரு தீர்மானோ கீர்மானோ ஏதாவது கேட்டுட்டு போவோம்னு நெனைக்கிற மாமாட்டேயே நேரடியா பேசு லான் நெனைக்க அது மட்டு தா மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு என்னா சொல்லுதுன்னு பாப் பா
என்னா சொல்னு அத எதா சொல்லும்போது வீகர் எடுத்து சொல்லு
உஹும் அது வந்து நீ நீ போய் பாருன் நான் ஜொல்லிட்டே நா காஸ் தறேன் ஜொல்லிட்டே நீ தா போ தோணிக்கிட்ருக்கேன் ஜொல்லு அம்மா சொல்லுது அது சொல்ற மாரியே செய்யப்பாங்கு எப்படி காத்தியா நீ சொல்லு எப்படி நம் அதெல்லா செய்ய முடியு அலோ
அது சொல்ற மாரி சேர்த்தாங்க ஆமா சொல்ற மாதிரி செஞ்சுக்கேன் இல்ல
ஆ அப்படி சொல்லுது அம்மா நீ இதுக்கு மேலயே உனக்கு டயோ இல்ல வேஸ்ட் ஆக்காத லைஃப்ஃப நீ செஞ்சிரு அப்டின் சொல்லி என்னைய திட்டுது அப்பாவுமே யாருக்குமே தெரியாம எதாவ் பண்ணிரு ப்பெறிய் இப்படியே சொல்லுது
பஜாரின்னு புலம்பச்சா அம்மா பட்ர வேது கொழந்தைய தத்து திட்ரோமா ந து
யாரு
ஆன அந்த அளவுக்கிப்பா
நம்மளுக்குல்லா இப்படி ஒரு நெலம வர்ணுனு ஆண்டவ எழ்தி வச்சிர்க்யா பாத்தியா அது நெனச் நெனச்சுதா வருத்தமா இருக்குது
அந்த நெலமையிலே டிப்ரஷனா இருக்காளா குத்தியாலு அ
ஒன்னு புரில ஒண்ணுமே கேக்கல நீ பேசுர்த்து
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது
ஆனா எப்டியாவ்து உனக்கு உறுதுணையா ஏதாவ்து பண்ணிரணு ஏதாவ் இப்ப செஞ்சிரனு அது அப்டி நெனைக்கிது அப்பா ம் நீ வந்து நீ வந்து மாமாட்ட தா பேஸ்ணு வேற் வழியே இல்ல ஒரு ரெண்டு மாசொஸ் சாப்பிடுங்க சரியா வல்லவ நீங்க சொல்ற மாரி நா கேட்டுக்குறேன் சொல்வனு அப்டி சொல்லனு
அப்படியெல்லா சொல்லிட்டனே
ம் அப்படிதா சொல்லி பேஸ்னவே வழி இல்ல
ம் கடவுள் கருணையால அந்த ஒரு மூணு மாசோ மருந்து மாத்துர்ல்லா கேட்டுச்சா நல்லா இருந்தேன் அந்த ஆசதா எனக்கு இன்னு மனசுக்குள்ள ஓடிக்ட்டே இருக்குது
ம் அதுதா அது மட்டு அத மட்டு கேளு ஒரு மூணு மாசோ சாப்புடுங்க அவ் குடுக்கறத அப்டி செட் செட்டா ஆய்ர்ச்சுன்னா அதுக அதுங்க ஆய்ர்ந்து நம்ம இது பண்ணி பண்ணிக்லா செட் ஆகள நீங்க சொல்ற மாரி நா நீ என்ன சொல்றீங்ளோ நா அது கேக்குறேனாமா அதுக்கப்பறோ வர ப்ரச்சனயெல்லா நீங் எதையாவ் பாத்துக்கணுங்றமாரி அதையு பேசிரே
அதா அதா ஆமா
உம் அப்படி மட்டு சொல்லு கடைசி முடிவா வந்து அதுதா ம் ஹார்டுக்கு பாக்குற டாக்டர் வந்து சாப்புல்லான் தா சொன்னாரு சாப்புடுங்க சாப்ட்டுதா ஆகணும் டெஸ்ட் எடுத்து பாப்போ ஆ அதுல எந்த இம்ப்ருமன்டு இல்ல அப்புடின்னா சேரி நீங்க சொல்றத நா கேக்குறே அனேகமா நீ மாமாட்ட தா பேசிக்கிற
ம்
அப்படியே ச சரி ஆகலைனாலும் யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு சரிய ஆயிட்ச்சு அதுல இருந்துதா ந நமக்கு இது பண்ணிருக்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்கன் சொல்லி நம்ம வந்து வெளியில சொல்லிக்குலாங்கிறதையும் நீ சொல்லணும் அதுகிட்ட என் மாமா கிட்ட இப்புடிதா நீ சொல்லனும்
ம்
ம்
சேரி பாப்போ இது இப்ப அன்னைக்கி சித்தி சன்னுச்சு கொழந்தைய அடாப் பண்றதா இருந்தாலுமே அஞ்சு லட்சோ செலவு வருதா
ஏன்
ஆமா அஞ்சு லட்சோ வருதா அவே வந் ந்து கொழந்த பேர்ல அஞ்சு லட்சம் டெப்பாசிட் பண்ணும்னு சொல்றாங்கேளா அ தத்தெடுதுக்குறதுக்குப் ப்ராசஸ்க்கு நறைய காசு செலவாகுதா
ம்
அஹ அத அந்த கொழந்த பேர்ல இல்ல இப்ப நம்ம எடுக்க போறோம்னா அவ்ங்க அம்மா பேர்ல இருக்கணுமா சொத்து ஏதாவ்து
ம் ம் ம்
தாதா குடுப்பாய்ங்ளா
நீ எதுக்கு இதெல்லாம் பண்றாய்ங்க
அதே சொல்ற ஆஸ்ப்பிடல்லேந்து எடுத் துட்டு வந்தாலுமே ஆஸ்ப்பிடல்லா சும்மா யாரு தர மாட்டாங்களா நறையா காசு வாங்கிட்டுதே குடுக்குறாய்ங்களா அஞ்சு லட்சத்துக்கிட்ட செலவாயிருதா
ம்
அதுக் கு இது நம்மளே இப்டியே பண்ணிட்டு போயிறலாம்லா
அதுக்கு ட்ரீட்மெண்டே பண்ணிறிக்கலாங்களா தொலைங்கடா
சா அது நறைய ப்ரொசீஜர் நறைய கையெழுத் து நறைய டாக்குமெண்ட்ஸ் வாங்குறாய்ங்களா
ம் எதுக்கு இவ்ளோ வாங்குறாய்ங்க அந்த புள்ளைய கொண்டு போய் எங்கயாவ்து விட்
அதே
உம்
அய்யோ அய்யோ
ஆஹ் ஆனாதயா ஆசிரத்துல இருந்தாலு இரு க்குமா
ஆஹ் அதா இல்லல்ல அவங்களுக்கு என்னன்னா அனாத ஆசிரமத்துல இருந் தா அவிங்களுக்கு எண்ணிக்கை அதிகமா காட்டுவாய்ங்க அவிங்களுக்கு டொனேஷன் நெறயா கெடைக்குமெல்ல
ஓ
அவிங்களுகென்னாச்சு பிரச்சன அழகா எல்லா எடத்துலருந்து டொனேஷன் சாப்பாடு எல்லா வந்துட்டே இருக்கு பிள்ளைய தன்னால வளத்துருவாய்ங்க நம்ம வாங்கிட்டு வர்றதுன்னா அவங்களுக்குதா லாசு போல
அதனால இவ்ளவு இது கேக்குறாங்கிளா
அதனால மொத்த வருமானமே சேத்து வாங்கிட்டுதா விடு
உம்
ஹய்யோ யோ கொடுவால நா சொன்னே இனிமே எங்க வீட்ல யாராவது பேசினா நா இத சொல்ற சித்தி அப்படின்னு சொல்லி வெச்சிருக்க
அத அதுக்கு அந்த அங்க வெச்சுட்டு டரீட்மண்ட்ல பண்ணி நம்ளே பெத் துக்கலாமே ப்ச் ஐ ஐ வி எஃப் சொ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லா இப்போ ரெண்டு லட்சத்துக்கே வந்துருச்சில்ல இப்ப
ஐயோ கொடுமடா அதெல்லா இவங்களோட
ட்ரீட்மென்ட்லா
ஆ ஆமா ரெண்ர ரெண் ரெண்ரதானே அதுக்கு மேலெல்லா கெடையாது அதுக்கு அடுத்தடுத்து பண்ணுனாதா கூட வரும் ம்போல
ஹ்ம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ரெண்டுதா
ரெண்டு மூணுக்குள்ளதா
உம்
அதுவு நம்ம சொல்லிகில்லி எதாவது கொறச்சு கிறச்சு பண்ணிக்க வேண்டியதுதே
உம்
உம் செரி பாப்பா அதா ஒரு ச நாளைக்கு நாளான்னே போல மாமாவுக்கு ஒரு ஃபோனப் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறோ ஒரு முடிவு பண்ணுவோன்ட்டு இருக்க
ஆமா நீயுந்தா பேசுனக்கா நீ தா மனசுல தைரியத்த வர வழச்சுக்கிட்டு நீயுந்தா பேசி இன்னமும் நீ பேசாமப் பேசாம இருந்தனு வெச்சுக்க ஒன்னுமே து அவ்ளோதா நா ஒன்றர வருஷோ ரெண்டு வருஷத்துக்குல்ல நீ பிள்ளய பெக்கணு நாப்பது வயசுக்குள்ள ஸ் அத பாத்துக்க பேசி பண்ணி ஒரு மூணு மாசோ எனக்கு ஆறு மாசோ டைம் சொன்னுச்சு அந்த அம்மா மூணு மாசோ நீங்க சாப்டுங்க டெஸ்ட் எடுத்து பாப்போம் டெஸ்ட்ல நல்லா வந்துச் நான் அப்பிடியும் வந்து பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் இல்லையா யாருகிட்டயுமே வந்து சரியா எ ஆ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நீங்க சொன்ன மாரிங் பண்ணிக்கிறேன் நீங்க யார்கிட்டயும் எதுவும் பேசிக்காதீங்க எனக்கு சரியா ஆயிடுச்சுனு மட்டும் நீங்க சொல்லிக்கிங்க நீங்க அத மாரி பண்ணி நீங்க பண்ணீங்கிறம் ஓகே அதுக்கப்புறம் வர இது வந்து நீங்க பார்த்துக்கிறீங்களான்னு நீங்க கேட்ரு எல்லாத்தையும் கேட்ரு கடவுள் புண்ணியத்துல உங்களுக் சரியகணும்னு வேண்டிக் ஏணும்மா அப்பிடி இப்பிடின்னு சொல்லு ஏதாவது
ம் ம் ம்
ம் அப்படித்தான் பேசணும் வேற வழி இல்ல நீங்க தான் பேசணும்
சரி நாங்க எல்லாரும் இன்னக்கு ஊருக்கு வருவோன்னு பாத்தோம் அங்கே உங்க வீட்டுக்கு
ஆமா இப்பிடியே சொல்லிக்கிட்டே இருங்க ஆனா வராதீங்க
இங்க இருக்கும் போதே போயிட்டு வருவோமா அப்டின்னு சொல்லி பானுசி கேட்டுச் சு சேரி சி போவோனு நான் சொன்ன அந் நாட்டுல இருக்கு அண்ணனுக்குெல்லாம் அடுத்த வாரம் லீவாம்
அதுக்கு இங்க தீபோ இந்த வாரம் வருது ஞாயத்துக்கெழம வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டா வரணுன்னு தோணு தீர்த்தங் குடுக்கிறது
அப்படியா இத இரு வே ஒருிமிஷம் எனக்கு வர த